ஹலோ ம் என்னங்க பண்றீங்க
நா சாப்ட போறேங்க இப்பதே தோச ஊத்திகிட் ருக்கே
ஓ தோசைக்கி என்னா செஞ்சிங்க
சட்னி
ஓ சேரி சேரி தேங்கா சட்னியா
இல்ல இல்ல தேங்கா சட்டினா தேங்கா அதிகமா இங்க சாப்ட மாட்டாங்க யாரும்
ஓ சேரி சேரி
கச்ச சட்னி அதே சாப்டுவோ
ஆ சேரி சேரி சேரிங்க அப்புற இன்னக்கி என்ன ரொட்டீன் ஒர்க்க உங்ளுக்கு ஆ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
இதுஇன்னக்கா என்ன ஒர்க்கு
ம்
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாப்ல அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு உம் எல்லாரையும் அம்ச்சு உட்டுட்டு வீட் ம் வீட்ட ஒதுங்க வச்சுட்ருக்க
ஓகே செரி
கெஸ்ட் வரன் சொல்லியிருக்காங்க சேர் அதெல்லா கொஞ்ச கிளீன் பண்ணி வப்போ போய்ட்டு அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொழம்பு வக்கணு
ஆ ஆ
ம் செரி கெஸ் அது தா பாத்துட்ருக்க
நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டிங்ளா ம் நா சாப்டங்க இன்னக்கி சேமியா பண்ணின காலைல
ஓ சேரி சேரி
ம்
நார்மலா எல்லா வீட்லயும் சேமியாலா சாப்புடுவாகளா
வருவாகளா ஆ எங்க வீட்ல வெறும் இட்லி தோசையா சாப்ட மாட்டாங்க மத்தி மாத்தி செஞ்ஜி குடுத்தா சாப்டுவாங்க
இல்ல நார்மலா நறைய வீட்ல சேமியா ஆ உப்மால்லா திங்க மாட்டாங்க இல்ல அது நால ஆமாமா
ஆ எக் எங்க அம்மா வீட்லயே நாங்கலாம் உப் சே சேமியாக சாப்டுவோ ஆனா உப்மா சாப்ட மாட்டோ என்ன பண்ணாலு உப்மா புடிக்காது ஆனா இங்க வந்து செட் ஆயிடுச்சி புடிக்காது உப்புமாங்கறதே வை ரவயே வாங்க மாட்டாங்க உப்மாவே யாருமே சாப்ட மாட்டோ யாருக்குமே புடிக்காது ஆஹ் அப்புற இங்க வந்து நா கல்யாணத்துக் அப்புற இங்க வந்து செட் ஆயிடிச்சி எனக்கு அ சாப்
பத்தியலா அம்மா வீட்ல அம்மா வீட்ல அம்மாவே ஏச் சிட்றோ இங்க ஏக்கமுடில யாரையு பாவோ அப்ப அம்மாலா
அமா எங்க வீட்லலா ரொம்ப ஸ்ட்ரிட்டு நா கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல என்ன இருக்கோ அத சாப்ட்றணு வேணான்லா சொல்லக் கூடாது அப்டின் சொல்லிருவாங்க எங்க மாமியாரு என்ன இருக்கோ அத சாப் ப்டுங்க சாப்ட்றணு அது வேணா இது வேணான்லா சொல்லக்கூடாது அப்டின்ருவாங்க அதனால ஃபஸ்ட்டு புடிக்காம புடிக்காம சாப்ட்டுட்ருந்தே இப்ப அதுவே பழகிடுச்சு
அதே தா உண்ம ஒரு விஷ்ய பழகிட்ருந்தா அப்றோ சாப்ட்டு தானேனு
ஆமா இப்ப எ பையனுக்குலா புடிச்சு அவ சின்ன வயசுலேருந்தே குடுக்கவு அவன்லா சாப்ட ஆரம்மிச்ட்டா
ஆ இங்கேயுமே தம்பி சாப்
ம் சின்ன வயசுலருந்தே குடுத்தம்னா பழகிடு நம்மள்ள அம்மா வந்து அப்டி சின்ன வயசுலருந்து ரொம்ப உப்மாலா குடுத்து பழக்கல மே பி டேஸ்ட்டு அப்டி இரு புடிக்காம போயிடுச்சு இங்கயா அ எங்க வீட்லே நல்லா சாப்டுவாங்க அ அதனால எல்லாருக்கு சேச்சே செஞ்சுருவோ
ஓ சேர் சேர் சே
ம்
ஒங்க தங்கச்சிலா நல்லா இருக்
ஆ நல்லா இருக்காங்கங்க ஊர்லருந்து வந்துருக்காங்க அவுங்களுக்கு ஜூலை மாச ஃபுல்லா இந்த வருவாங்க கூப்புடுவோ சேர் இப்ப சென்னைல ஃப்ளைட் ஏற்ற மாரி இருந்தா இங்க வருவாங்க
ஆ ஆ
அ மத்தபடி அங்க ஊர் சைடே இருந்துட்டு போற மாரி இருந்தா இங்க அப்டியே அங்க ஃபிளைட் டேறதுனா இங்க வரமாட்டாங்க
சேரி சேரி சேரி
ம் நாங்க கூப்ட்டுட்டு தா இருப்போ அவுங்க வந்து அ அவுங்க ஃபேம்லில ரொம்ப ரிலேஷன்ஸ் அதிக அவுங்க மாமியாரோட பொறந்தவங்க நெறையா மாமனாரோட பொறந்தவ்ங்க நெறையா ஒவ்வொருத்தரு வீட்டுக்கும் போய் ரெண்டு ரெண்டு நாள் போய் இருந்துட்டு வருவாங்களா அதுலே அவ்ங்களுக்கு டைம் ஆயிடு
ஆத்தே ம்
ம் அப்பற அம்மா வீட்ல கொஞ்ச நாளு இரு அவுங்களுக்கு ஒரே ஒரு பையந் தா அவ அங்க தா படிக்கிறா அதே ஊர்ல தா படிக்கிறா
ம் ம்
சுபாச விட ஒரு வயசு கம்மி தா அந்த பையனுக்கு
கம்மியா
ம்
அப்போ ஒங்க அம்மா வீட்க்கு போனாதே ரெண்டு பேரு பாத்துக்க முடியு அதிகமா
ஆ நாங் ஆமா நாங்க மூணு பேர்ல வந்து மூணு பேருமே வந்து அதிகமா ஆ அம்மா விட் ட்ல போய் தா மீட் பண்ணுவோ அவுங்கவுங்க வீட் டுக்கு யாரு ரொம்ப போமாட்டோ ஏனா எல்லாருக்கு பசங்களா ஸ்கூல்ல படிக்கிறாங்க லீவு டைம்ல தா போ முடியு அப்டி இல்லைனா எதாது ஃபங்க்ஷன் வந்துச்சு சுனா அந்த ஃபங்க்ஷன்ல ஒன்னா பாப்போ அந்த மாரி தா
சேர் சேர் சேர் சே
ம் நா இங்க கிளைமேட் எப்டி இருக்கு இங்க ஒரே மூடிக்கிட்டு இருக்கு மழ வர்ற மாரி அங்க எப்டி இருக்கு
இங்க வெய்லுங்க சரியான வெயில் வெக்க தாங்க முடியாம இருக்கு
ம் இங்க மூடிட்டு இருந்தாலு வெக்கையாதா இருக்கு ஆனா வெயிலே வர்ல சுத்தமா வானோ அப்டியே கவர் பண்ணி இருக்கு
இங்க வெயில் வெளியிலே போ முடியல மண்டேலா சூடாயிருது
ம் இங்க வெக்கையா இருக்கு அப்டியே ஒரு மாரி ஆனா வெயில் இல்ல ம் ஆமா அது முந்தா நேத்து மழ பெஞ்சது ஆ கரெக்டா இருக்குங்க வேல மத்தியானோ கொஞ்ச நேரோ ஃப்ரீ டைம் கெடைக்கு மத்தபடி
ஆ
இவங்கள அனுப்ச்சுட்டுட்டு துணியெல்லா நா கைல தா துவைப்பே வாஷிங்மிஷின்லா யூஸ் பண்ண மாட்டே அதனால இல்ல வாங்கி தரேன் தா சொன்னாங்க நா தா வேணான்ட்டே எங்க வீட்ல வாங்கி தரேன் தா சொன்னாங்க நா தா வாஷிங்மிஷின்லா வேணா அப்டின் சொல்லிட்டு செரி நமக்கு எக்ஸ்சைஸ் மாரி இருக்குமேன்ட்டு நானே கையிலேயே துவச்சு துணிய எல்லா போட்ருவே எல்லா துணியு கைல துவச்சு போட்ருவே அதனால அந்த வேலையெல்லா பாக்கவு கரெக்ட் டா இருக்கு வீடு கூட்டவு நா வெளியில மார்க்கெட்டெல்லா நா தா போய்ட்டு வருவே வேற யாரு எங்க வீட்ல போ மாட்டாங்க மார்க்கட் போறது ஆ ஆமா எங்க வீட்ல கால்ல எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போனாங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தா வருவாங்க
அய்யயோ ஆ
ம் அவங்களுக் அங்கே ஒர்க்கே கரெக்டா இருக்கு எங்க வீட்ல இருந்து ஆபீஸ் வேற ரொம்ப தூரமா இருக்கு அதனால போயிட்டு வர்றதே அவுங்களுக்கு டயார்டாயிரு
உங்களுக் மார்க்கெட்லா பக்கத்துலயா
என்னதுங்க
மார்க்கெட்லா பக்கத்லையாங்க
ஆ மார்கெட்லா பக்கந்தாங்க நடந்து போற தூரந்தாங்க நா நடந்தே போயிட்டு வந்துருவ
ஆ
ம் பெரிய ஒரு மார்க்கட் பக்கத்துல இருக்கு
ம் ரேஷன்லா
ரேஷன்லா ரேஷன் வந்து நாங்க ப பழசு ஒரு எடத்துல இருந்தோ அந்த எடத்துல இருந்து இன்னு மாத்தல அது கொஞ்ச தூரந்தா பஸ் ஏறி போய் தா வாங்குற மாரி இருக்கு
அய்யய மாத்திகிலாம்லங்க
ஆ மாத்துணுங்க அது மாத்தணு ரொம்ப நாளா அப்டியே இருந்து அப்டியே பழகிடுச்சா அந்த ஏரியாலயே இருந்து அப்டியே பழகிட்டோமா அத மாத்தல இனிமேல் தாங்க மாத்தணு
ஆனா இப்பதா எந்த ரேஷன் கடைல வேணா வாங்கிக்கலான் சொன்னாகளே அப்பல்லா வாங்க முடியாத உங்களுக்கு
த அ வாங்கலா எங்களுக்கு அங்க வந்து பொருள் தெரிஞ்சவங்க அதாவது அந்த ரேஷன் கடையில க்கவங்க தெரிஞ்சவங்க நல்ல பொருளா கொடுப்பாங்க இங்க நம்ம போயிட்டு தரலன்னு ஒவ்வொரு நேரத்துக்கு சொல்லுவாங்க தரலைங்கிற மாரி சொல்லுவாங்க சுரி அதனால அங்கேயே போயிரு ம் எங்க வீட்டுக்காருக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு பைக் எடுத்துட் டு கூட்டிட்டு போய்ருவ ஒவ்வொரு நாளைக்கு டைம் இல்லைன்னா நா பஸ்லயே போய் வாங்கிட்டு வந்துருவ
ஆமா அப்ப டைம் கரெக்டா தா இருக்கு உங்களுக்கு இப்டி வேல பாத்தியங்கன்னா
ஆமா வே வே வீட்டு வேலையு பாத்துட்டு வெளி வேலையுல்லா பாக்கறக்கு கரெக்டா இருக்கு ஏதோ மதியானோ கொஞ்ச நேரோ ஃப்ரீயா இருப்ப
ம் ம்
அதுலயு லேப்ப தூக்கி வச்சுட்டு எதாது வ பாத்துட்டு இருந்தன்னா டைம் சரியா ஓடிடு அப்றோ சாய்ந்திரோ ஆனா பசங்க வீட்டுக்கு வர காஃபி போட நைட்டு டிஃபன் செய்ய அப்டியே ஓடிரு பொழுது
அது கால்ல விடியற மாரி இருக்கு நைட் ஆயிருது மொத்ததுல சொல்ல போனா
ஆமா ஆமா அப்டித்தா ஏனா அப்றோ எப்டியு ஒரு வேல இருந்துகிட்டே இருக்குல்ல பேங்க் போறது அங்க போறது அப்டின்னு சொல்லிட்டு ரெகுலர் உ ரொடீன் ஒர்க் பேங்க்குக்காங்க
ஆமா
ம்
எனக்கு காலேஜ்ல ஓபன் பண்ண பேங்க் பாஸ்புக்ல
பாஸ்புக்ல
இன்ஷியல் பீனு இருந்துச்சி
பீ னு இருந்திச்சி ம்
நா அத மாத்தவே இல்ல சைன் போடுறத எஸ்சுன் ஆமா சைன் போடுறத எஸ்சுன் போட்டு குடுத்துப்புட்டே
அப்புடியா ம்
ஏ கேக்றிக சைன மாத்துங்க ஆமா ஒடனே மாத்துங்கன் சொல்லி பேன் காடு அப்ளே பண்ணி என்னென்னமோ பண்ண பேன் கார்டுக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்து பேன் கார்டு வந்து எ எணைக்காம இருக்குன் சொல்லி அதுக்கு ஒரு தடவ போனே
ஓ சேரி சேரி இப்ப என்ன ம மாத்திட்டாங்களா
ஆ மாத்திட்டே எல்லாமே மாத்திட்டே
ம் ம் கஷ்டதாங்க நா அதனால தா ப இன்சியல்லா மாத்தல கல்யாணத்துக்கு அப்றோ ஆ எங்க அப்பா பேரு மட்டுந்தா யூஸ் பண்ற
நா சைன மாத்திவுட்டுடேங்க எஸ்ஸு போட்டு போட்டுவனாக
ம் ம்
அதுல மாட்டிகிட்டே
அதுதாங்க நா இந்த கன்ஃபியூசன்ல்லா ஆக கூடாதுன்னு சொல்லிட்டுதா நா அப்பலந்து ஒ இன்ஷியல்லா மாத்தல எதுக்கு இன்ஷியல் அப்டி மாத்துணுங்கறத கண்டிஷனு கெடையாது
கண்டிஷன்ல்லா கடையாதே உண்மைலயே ஆமா ஆமா
ம் கண்டிப்பா மாத்தணுங்கறதுலா கடையாதுல்ல ம் அதனால நா எப்பயுமே அப்பா பே அப்பா பேர தா இன்ஷியலா போட்ருக் போட்டுட்ருக்கே
அப்படிதா இருந்துருக்கு நானு லூசு மாரி நான்ந்தே மத்திட்டே
நானு இப்ப நீங்க சொல்றது பாத்தா ரொம்ப யோசிச்சி மாத்தலாந்தா யோசிச்சிக்கிட்டு ந்தே ஒரு புல் இருக்கு சேரி என்ன அதனால நா ஏ அப்பா பெரி
ஃபாம் ஃபில்லப் பண்ணி குடுக்க சொல்றய்ங்க செரி ஃபாம் வாங்க போனோம்னா அடுத்த வரவு நின்றாகல லைன்ல அடுத்து என்ன சொல்றய்ங்க நம்ம லயன்லருந்து வந்தோம்னா அந்த இதுல அந்த நய ன்னு சிக்ஸ்ல போய் கொடுங்கன் சொல்றாய்ங்க
ம்
அங்கெ சிக்ஸ்க்கு போனோம்னா ஆமா அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கனு ஓ ஓட்டி எடுத்துட்டாய்ங்கெ
ஓட்டி எடுத் ஆஃபீஸ்ல மட்டு எதயாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறோனு போனோ அவ்ளோதா சேரிங்க சேரி பாருங்க நானு கடைக்கு போனூ போய்ட்டு கெஸ்ட்டுக்கு எதாவது வாய்ன்ட்டு வந்து சமைக்கிறே
சேரி ஓக்கேங்க செரி பாய்ங்க ஆ
ம்ம்ம்ம்
ஆன்